வணக்கிங்களா
நல்லாருக்கம் ப்ரோ எப்டி இருக்கீங்க? அப்புறோ எங்கல்லாம் போயிருக்கீங்க நீங்க வெளிய? வெளிய எங்கெல்லாம் போயிருக்ங்க டூருக்கு?
வெளியே நெறைய இடம் போயிருக்கேப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் போயிருக்கே கேரளா அது போக நம்ம டெல்லி உத்தரகாண்ட் இந்த மாரி பிசினஸ் விஷயமா மேலாடம் போயிருக்கோ ஆமா ஆமா ஆமா வேல விஷயமா மும்பைல இருந்தே
ஓகே
ஆமா
பிசினஸ் விசிட் போன மாரி ஆச்சு சுத்தி பாக்குற மாரி ஆச்சு உங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
எந்த இடம் உங்க ரொம்ப புடிச்சது
எனக்கு வந்து இப்ப நம்ம ஊரு தா ரொம்ப புடிக்கு தமிழ்நாடு நா வந்து கேரளா வந்து நல்லா இருக்கு ஏன்னா அந்த அவங்களுடைய சீனரீஸ் இதெல்லா இயற்கையா இருக்கு அங்க உள்ளங்க இந்த ரோடு டிராஃபிக் ரூல்ஸ் நல்லா இருக்கு ஏன்னா எல்லாமே இப்போ பீம் போ ஓட்ட போ முடியாது இந்த ட்ரஃபிக் ரூல்ஸ வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி ஓட்டுவாங்க இன்னு ஒண்ணு அங்க எல்லாமே வந்து தண்ணி நல்ல தண்ணியா இருக்கு அங்க வந்து நீங்க உப்பு தண்ணி மேக்சிமம் பாக்க முடியாது எல்லா கடையிலயுமே மேக்சிமம் நல்ல தண்ணியா இருக்கு அது மாரி அவுங்க வந்து நேச்சுரல் இந்த ப்ரூட்ஸ் வந்து நறைய சாப்டாதது எப்படின்னா அந்த மருந்து அடிக்காம இருக்குறது வந்து நெறைய சாப்புடுவாங்க அங்க உள்ள கல்ச்சர் நல்லா இருக்கு எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க அந்த மாரி அந்த ஊருதா நல்லா புடிக்கு அந்த மாரி சாப்பாடு ரொம்பையு ரேட்டு எல்லா இருக்காது ஓரளவு நல்லா ரீச ரீசனபுளா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு புடிக்கு தமிழ்நாட்டுல வந்து நா எல்லா ஏரியா மேக்சிமம் போயிருக்கே ஆமா சென்னை வந்து ஆ ஊட்டி கொடைக்கானல் கொடைக்கால்ல அடிக்கடி போற விஷய வந்து கொடைக்கானல் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேந்தோம்னா கொடைக்கானல் தா அடிக்கடி போவோ ஏன்னா பைக்லேயே போயிருவோ இங்க வந்து ஒரு நூத்தம்பது கிலோமீட்டர் உள்ள ஆமா நூத்தி இருபது வரும் ஆமா அது எப்படின்னா திருவா போ மாட்டோ அப்டியே இங்க இருந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் போவோ அங்க நிப்பாட்டுவோ அப்டியே ஒரு டீ சாப்டுவோ அமா அடுத்த ஒரு நாற்பது கிலோ மீட்டர்ல இருந்து மல அடி வாரோ வந்துடு
கரெக்ட்டு
அப்புற மெதுவா போவோ அங்கன நிப்பாட்டி நிப்பாட்டி போட்டோஸ் எடுத்துட்டு அப்டியே இயற்கைய அந்த அதுல என்னன்னா வந்து பஸ்ஸுல போறத விட கார்ல போறத விட அந்த பைக்ல போம்போ அந்த ஃபீல் நல்லா இருக்கு அந்த பனி அந்த ஸ்னோஸ்ஸு அந்த சில்னஸ்ஸு அத ரொம்ப நம்ளுக்கு எப்டின்னா ரொம்ப அந்த டிப்ரஷன் ஆகும் போது சரி அத நம்ம ரொம்ப அப்டியே ரொம்ப எளிமையா இருக்க மாரி பீலிங் நல்லா இருக்கு அப்புற மேல போயிட்டு அது திருப்பி வர வர வர என்னன்னா அந்த ஹீட்டு அதாது நல்லா தெரியு நீங்க போம்போது இந்த ஹீட்டு குறஞ்சி அந்த கூலிங் ஏறு அது வரம்போது அப்டியே அந்த கூலிங் அப்டியே இருக்க குறஞ்சி குறஞ்சி குறஞ்சி ஹீட் ஆகு அந்த ஏரியா அப்ப அது ரொம்ப இதா இருக்க மாரி இருக்கு அ அங்க வந்து ஃபேனே தேவ இல்ல
ஆமா ஃபேன் தேவல்ல முக்காவசி ரூம் அங்க எந்த ரூம்லுமே ஏசி எது ஃபேனு இருக்காது அப்பப் ஒதப்பே பெட்ஷீட்டே சில்லுன்தான இருக்கு நா நாப் போன எடத்துலியே இந்த ஊட்டி நாங்க வர்ஷ் ஷ வர்ஷ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வச்ருவோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல் கே ஜிலந்து கூட படிச்சவனுங்க அவுங்க எல்லாமே கல்யாணம் முடிச்சு ஒரு அஞ்சு பேர் இருக்கு செட் டு எல் கே ஜிலந்து கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகளா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து வர்ஷ வர்ஷ
இதலா குடுத்து வச்சிருக்கணு ஏனா சில பேருக்கு அமையு சில பேருக்கு அமையாது ஏனா சில பேருருந்துச் ஸூல் ஃப்ரெண்ட்ஸ வுட்ருவாங்க அது அடுத்து காலேஜ்ல அடி ஒரு க்கு அடுத்த நடி வீட்டு பக்கத்துல உள்ளவங்க அந்த மாரி போவாங்க ஆமா ஆ
ஊட்டி போவோ கொடைக்கானல், மூனார் வாழ்த்த ஒவ்வொரு வர்ஷ ஒரு எட போய்டுவோ அது பத்தி எல்லாம் னு ஒரே மைண்ட் செட்ல இருப்பே நா என்னனா அவ அட்ஜஸ் பண்ணிப்பா அவன் முன்ன நம்ம அட்ஜஸ் பண்ணிப்ப என்ன அந்த மாரி உள்ளவங்ளால் மட்டுந்தா ஃபேமிலி உள்ள எல்லா ஒய்ஃபு மைண்ட் செட்டு ஒரே வேவ் லென்த் ல இருந்தாதா டூர் நல்லா போகு ஓ அதுல ஒரு ஆளு வேற மாரி இருந்தாலு அந்த டூரே மோசமா போய்ரு அ போ முடியாது அங்கவ நாங்க வர்ஷ வர்ஷ போயிட்டுதா இருக்கறோ செம்மையா என்ஜாய்ப் பண்ணுவோ மூன் நாள் லீவ்தா கெடைக்கு அந்த ஒர்க் பண்றனால சனி ஞாயிறு லீவிரு வெள்ளிகெழம வந்து எக்ஸ்ட்ரா லீவ போட்டுட்டு மூன் நாள் லீவுலப் போவோ அதுல ரெண் நாள் சுத்துவோ கரங்கி சுத்துவோ ஒரு நாள் வந்து ரூம்ல உக்காந்துட்டு இல்ல வெளிய வந் து ரூமுக்கு அந்த ஹோட்டலுக்கு வெளிய வந்து புல்வெளி மாரி இருக்கு அப்ப அங்க பேட்மிடல் விளாட்ற மாரி இருக்கு ஃபேமிலியா பேட்மிட்டன் விளாடிட்டு ஃபுல் இது ஒரு நாள் உக்காந்து அப்டி உக்காந்து பேசி என்ஜாய் பண்வோ ஏனா அந்தப் டைம் கெடைக்காது சுத்திட்டே இருந்தனா ஃபுல்லா டயேடாயிரு அது மாரி ஒரு நல்ல நண்பர் ஒரு அஞ்சு பேர் இருக்றேங்க
ப்ளஸ் பாயிண்ட் என்னானா இப்போ நம்ம தனியா ஃபேமிலியா போனம்னா இப்போ ரொம்ப சேஃப்டியா இருக்கணு ரொம்ப ரொம்ப எப்டினா நம்ம தனியாவே இருக்கணு எல்லாமே தனியாவே ஸ்ட்ரகல் ஆகணு ஆனா அந்த ஒரு அஞ்சு பேரு அஞ்சு ஃபேமிலி போம்போது நம்ளுக்கு என்னமோ ஒரு மன தைரிய இருக்கு ஷேர் பண்ணிகுவாங்க நம்ள அவுங்களே கேர் பண்ணிகுவாங்க ஒவ்வொருத்தவுங்க ஒவ்வொரு டிஷ்ஷு வாங்குவாங்க அதா நம்ம சேர் பண்ணி சாப்டம்போ அதுவு ஒரு நல்ல மகிழ்ச்சியானா ஏனா ஆமா எல்லாமே நம்ம செய்ய முடியாது ஆனா எல் அஞ்சு ஃபேம் மிலி ஒ ஒன்னா வாங்கும்போது ரொம்ப நல்லாருக்கு மகிழ்ச்சியாவு இருக்கு இன்னு சேந்து விளாண்ட ல என்ஜாய்மென்ட்டு கெடைக்கு
இதாச்சு அஞ்சுங்க நாங்கப் போறது ஃப்ரெண்ட்ஸோட எங்க மாம்னார் பத்தி சொல்லிருந்தல்ல மாம்னார் இதல வந்து பாத்தீங்கனா அவுங்க ஒரு இருவது இருவத்தஞ்சுப் ஃப்ரெண்ட்ஸ்சு அதுல ஒரு அஞ்சு பேர் பாத்தீங்னா பயங்கர கோடிஸ்வரங்க அது என்னப் பண்ணுவாங்க மத்த எல்லா கொஞ்ச மிடிலா இருப்பாங்க கொஞ்ச கம்மியானவுங்க இருப்பாங்க அவுங்க என்னாப் பண்ணுவாங்கனா அஞ்சு பேர் ருக்காய்ங்கல்ல அந்த அஞ்சு பேரு எல்லா செலவு ஏத்துப்பாய்ங்க
ஓ சூப்பர் பரவால்லியே
அது அவுங்க எப்டினா பெரிய ஒரு இது மாரி குடுத் ருவாங்க அந்த பத்து பதினஞ்சு இருவது ரூம் இரு பெரிய இத புடிச்சிட்டு மொத்தமா காட்டேச்சாம மொத்தமா வந்து ரெண்டு ஒ பஸ்சு ரெண்டு பஸ்ல அவுங்க இருவத் தஞ்சு ஃபேமிலியோட புள்ளைங்க மருமக பேரே பேரு மொத்தமா போய் எறங்கி ஒரு ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க பாக்கவே பொறாமையாருக்கு இப்புடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்னு ஃப்ரெண்டு நல்லா அந்த மாரி அமஞ்சுருக்காங்க பயங்கறமா போய் யோசிச்சு பாரு இருவத்தஞ்சு ஃபேமலினா எப்டி இருக்குனு
கண்டிப்பா அது எவளோவு மெயினா எல்லா கேப்பாங்க எதுக்கு நீங்க செலவு பண்றீங்க உங்களுக்கு என்ன ப்ரச்சன அப்புடி அப்
கெடையா அது இல்ல ஆமா செலவு பண்றாங்க சும்மா இல்லையே இந்த காலத்துல அதே லட்சக்கணக்குல்ல
கண்டிப்பா
அவுங்க வந்து வர்ஷசத்துக்கு ஒரு தடவ கூட்டிட்டு போய்டுவாங்க ஆமாம்மா அ அதுதா அதுதா நல்ல நட்பு அதல்லா அதே மாரி இன்னொருத்தர் வெளிநாட்ல இருந்து வந்தாங்கன்ன என்ன பண்ணுவாங்க வந்து ஒரு மாசோ இங்க சுத்தும் போது போலவாங்க வீட்டுல ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ மீனு வாங்குனா அதே மாரி எங்க வீட்டுக்கு வாங்கி குடுத்துருவாரு நண்பர் வீட்டுக்கு நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அதே மாரி இல்ல அஞ்சு பேரு ஃபேமிலி போம்போதே இவ்ளோ பெருசான்னா இருவத்தஞ்சுனா யோசுச்சு பாக்குறே ப்ரம்மாண்டமா இருக்கு ஏன்னா அவுங்க அவுங்களோட புள்ளைங்க எந்த மாரினா அவுங்களோட புள்ளைங்க அதுங்களோட புள்ளைங்க
அ ஆ
பயங்கரமா நா அது போனதுல்ல ஆனா சில மாமனாரோட சில ம மருமகள்லா போய் வந்துருக்காங்க
ஓவ்
அந்த மாரி ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இப்ப போயிட்ருக்குறோ வருஷா வருஷோ போயிட்ருக்குறோ இருக்கறோம்
அதே நல்ல விஷயந்தானே ஏன்னா இத்தன வருஷோ பா நீங்க ஃபாலோ பண்ணி பண்றது வந்து பெரிய விஷ்யோ ஏன்னா சில பேரு வந்து ஒரு வருஷோ பண்ண முடியாட்டினா உட்ருவாங்க அது அப்டியே அடுத்தடுத்து உட்ருவாங்க அத இந்த அளவுக்கு கொண்டு போறீங்கன்னா அது பெரிய விஷயந்தா நல்ல விஷயந்தா அது ஒரு மகிழ்ச்சி ஆனா அடுத்து ஒரு எக்சைட்மென்ட் இருக்கு அடுத்து எப்ப போவோ அடுத்து எந்த ஊருக்கு போவோ எப்டி எல்லா என்ஜாய் பண்ணுவோ அத பத்தி நம்ம தேடி வப்போ என்னன்ன இருக் க்கு அந்த ஊர்ல என்னென்ன கெடைக்கு அது நல்ல விஷயொங்க அது வந்து
ஆனா எனக்கு ரொம்ப புடுச்சது இந்த ஊட்டி கொடைக்கானல் மூணார் போட்டோ அந்த வாழ்பாறையில அந்த டாப் ஸ்லிப்னு ஒரு எடோ இருக்கு தெரியுங்களா நாப்பது ஹெபிட் பண்ணுனோ அது சூப்பரா இருக்
போகாத ஒரே எடோ வாழ்பாற மட்டுந்தா
அப்புடிங்ளா அ அது அது அதுவு இதே மாரி ஆர் பெட் மட்டுந்தா அந்த நாப்பது பெண்டுக்கு அப் அப்பறோ டாப் ஸ்லிப்னு ஒரு எடோ இருக்கு அது பாரஸ்ட்டு ரிசர்வ் ஏரியா சூப்பரா இருந்துச்சுங்க அது தார்மாரா இருந்து ஒரு சின்ன சோ அந்த சுத்தி உள்ள அந்த வியூவும் அது நல்லா ஆனா அங்க போய்னா பத்து வருஷோ ஆச்சு
அதுல ஒண்ணு சொல்லுவாங்க இல்ல அங்க ஒண்ணு சொல்லுவாங்க என்ன ஆனா அது வந்து கொஞ்சோ அவுட்ரு உள்ள போறோம்னா விலங்குகள் தண்ணி குடிக்கிற ஒரு எடோ வரு நடுவுல வந்து ஒரு ஒரு இருக்கு என்னன்னா ஒரு பெரிய பி பிது மாரி கட்டி வச்சுருப்பாங்களா அது அ கம்புளே அத ஏணிக்கு ஏத்தி விடுவாங்க மேலத்தே ஸ்டே பண்றது இருக்கு சுத்தி எடுத்துருவாங்க
ஆமாக் ஆமாங்க காலையில வேத மான்கள் மேஞ்சுட் ருக்கு இந்த காட்டு பைசன் சொல்லுவாங்கல காட்டெருமை அதெல்லா அதெல்லா பாத் களா அந்த நம்ம தங்கி இருக்க அந்த நம்ம ஒரு மீட் டர் ரெண்டு மீட்டர் தள்ளிதா எடோ அங்க கம்புதா வச்சிருப்பா அங்கயே அது மேஞ்சிட்டு இருக்குங்க வால்பாறை யான ஆமா யானா ஒண்ணு ரெண்டு எப்பயாச்சு போற டைம்ல ரூட்ல வரு அது பாட்டுக்கு போகு அதே மாரி வால்பா வால்பாறை போய்ட் டு எறங்கும் போது இங்க அதிரப்படி ஃபால்ஸ்னு ஒண்ணு இருக்கு
ஆமா அதிரப்படி தெரியு தெரியு ம் போய்ருக்கே நானு போய்ருக்கே போய்ருக்கே
அது செம்ம ரூட்டுங்க அது அங்கர்ந்து எறங்கும் போது அது ஃபாரஸ்ட் ரிசர்ச்வு ஏரியா தான அஞ்சு மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணிருவானுவோ அங்கருந்து வ வரம்போது மேல வானமே தெரியாது ரெண்டு சைடு மரோ ஃபுல்லா கவர் ஆயிட்ருக்கு அந்த ரூட்டு சரியான ரூட்டுங்க அங்க வந் து அதரபள்ளி ஃபால்ஸ்ல்லா அங்க போயலா குளுச்சு முடுச்சுட்டு அப்டியே ச அப் அப்டியே வந்தோ ஊருக்
ஆலப்புலா நல்லாருக்கு ஆலப்புலா போட் அவுஸ்ஸு அங்க நைட்டு சாப்பாடு ஆமா அதுல வந்து ஏமாந்துரகூடாது சில நேரத்துல வந்து ரேட்டு கூட வாங்கிட்டு ரொம்ப மோசமான போட குடுப்பாங்க ஆலகுலா அங்க போய் விசாரிச்சு அது வாங்கணு அங்க வந்து அது நல்லாருக்கு கொச்சின் போர்ட்டு வந்து நல்லாருக்கு அங்க எப்பின்னா அந்த நீங்க பிரைவேடு ப போட் எடுத்தீங்கன்னா அது ரேட்டு கூட சொல்லுவாங்க நீ கவும கவுவர்மண்ட் போட்டு வாட்ட்ரு போட்டே இருக்கு அது ரொம்ப கம்மி தா ரேட்டு ஐம்பது ருவா இருக்கு அதுல போனீங்கன்னா அதுல இந்த கொச்சினு இந்த பிஷ் நட்டு் இந்த சைனீஸ் பிஷ் நட்டுன்னு இருக்கு அது அத இருந்த பாயிண்டு பக்கத்துல ஏதாது கப்பல் இருந்தா அது பக்கத்துல போய்ட்டு வருவாங்க அது நல்லாருக்கு அந்த கொச்சின் போர்டு
அப்ப அது வரைக்கு போயிருந்தா வயநாடு போய்ருப்பீங்கள்ள
ஆமா வயநாடு வயநாடு போய்ருக்கே நா போகாதது வால்பாற மட்டுந் தா நம்ம போகல அது வால் எந்த
கூரு கூரு
ஆ கூருக்கு போவே இல்ல கூருக்கு ஆக்சுவலா வந்து வாய்ப்பு வந்துச்சு அது நாம அது போல அந்த நேரத்துல ரொம்ப நம்மளுக்கு கோல்டா இருந்ச்சு அப்போல்லா சரி அந்த இதுல வேற ஒ ர்க்கு சரி அப்பறோ பாத்துக்கலான்னு வுட்டோ ஏன்னா நம்ம தம்பி வந்து ஒருத்தரு வந்து இது வச்சுருக்காப்ல ம டிராவல்ஸ் வச்சுருக்காப்ல டெம்போ ட்ராவல் வச்சுருக்காப்புல
அப்டிங்ளா
அது நா வந்து நம்ம நம்ம நார்த்து கொஞ்ச வேல பாத்தனால கொஞ்ச ஹிந்தி தெரியு அப்ப எப்பயாது ஒரு நாளு அவ ஒரு ஒரு டிரைவர் நம்ம ரொம்ப தெரிஞ்சவர் தா ஒரு நாள் என்னான்னா அந் த ஒரு நைன் டேஸ்ஸு ஒரு நார்த் இண்டியன் வந்தாங்க அவ்ங்க ஃப ரொம்ம நம்ம கைடு மாரி போவோ அப்ப நம்ப ராமே ஸ்வரத்துல ஆரம்பிச்சு இங்கருந்து மதுரேல இருந்து ஆரம்பிச்சாங்க மதுரேல இருந்து ராமேஸ்வரோ கன்னியாகுமரி ரெண்ட்நாளு அப்டியே திருவனந்தபுரோ அந்த வழியா போய்கள் இந்த பத்மநாத கோயில்லா பாத்துட்டு அப்டியே நேரா மூணாறு மூணாறு ரெண்டு நாளு மு முடுச்சுட்டு அப்டியே நேரா அதரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் து அப்பறோ வந்து திரிச்சூரு திருவாரூரு அப்டியே போய்ட்டு ஆமா அது ரொம்ப நைன்து நல்லா இருந்ச்சு அப்ப அந்த கதகளி டான்சு மூணாற்ல நல்லாருக்கு ஆமா அந்த அப்பறோ அந்த அப்பறோ பூவாரூ வாட்டர் ஃபால்ஸு நல்லாருக்கு ஆமா பூவாரு ஆமா பூவாரு அங்க போயிருக்கோம் போட்ல அப்ப போணு ஆமா போட்டிங் போனோ ஏன்னா அவ நம்ம இந்த போ ஒரு ஒரு போட்ட புக் பண்ணியிருந்தாங்க அப்ப நம்ம அதுல ஒரு வாழ் கம்மியாகும் நீங்க கண்டிப்பா வாங்க வாங்கன்னு சொல்லி அதுல கூட்டு போனாங்க கொச்சின் போட்லயு தனியா புக் பண்ணு அதலயு போகனு ஆ நல்லா அந்த என்ஜாய்மெண்ட் அதுல வந்து இந்த இப்ப சொன்னா அந்த பூவார்ல வந்து நிறைய ஷூட்டிங் எடுக்குறாங்க
ஆமா ஆமா அ ட்ராவெல்லோலெஸ் க்கு தனி எக்ஸ்பிரியன்ஸ் அது புது விதமான ஒரு அனுபவத்த கொடுக்கும் ட்ராவல்
ஆமா கண்டிப்பா என்னா அதா ஒரு டீமா பிளான் பண்ணும்போது கொஞ்சோ நமக்கு செலவும் கொஞ்ச கம்மிய ஆவும் ஏதுவான ரூம் பண்ணிலா இப்ப தனியா போவும்போது நம்மளே எல்லாம் கேர் பண்ணி நம்மளே விசாரிச்சு நம்ம பாக்கணு அஞ்சு பேர் போகும்போது அவுங்க ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க
ஆமா ஒவ்வொரு ஆளும் ஒரு இது இருக்கும் ஆமா
ஆமா ஆமா
தன்னியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொழந்த போற மூணு நாள் ஊட்டி போறன்னா அது இருவத்தஞ்சு ரூவா முப்பத்தஞ்சு ரூவா செலவு வச்சிரோ இதே நம்ம ரெண்டு ஃபேமிலியா ஆட் பண்ணா பதினெட்டு ரூவா ஆவு இந்த நாலு அஞ்சு ஆட் பண்ண போது கம்மி ஆய்ட்டே இருக்கு
நீ ஒரு கார்டேஜே புக் பண்லாம்ல நெறைய பேர் வரும்போது ஒரு கார்டேஜ் புக் பண்ணுபோது ரென்டு குறையு
ஆமா
இப்ப ஹவுஸ் போட் எல்லா வந்து நெறைய பேர் போகு போ அதுக்கு தலைக்கு உள்ள ரேட்டு குறையு
ஆமா அமௌன்டோ லாவ்வோ அதே மாரி நம்ம சிரிச்சு சந்தோஷமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த அஞ்சு பேர் சேந்துருக்கு ஒரு தனி ஒரு சுகம் தா